ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க
அது நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
என்ன பண்றீங்க
நான் இப்பதான் சாப்டு முடிச்சேன்
அப்டிங்களா சரி சரி என்ன சாப்டீங்க என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நைட் உங்க வீட்டுல
ஸ்பெஷல் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சப்பாத்தி தான்
அப்படியா செரி செரி உம் நா இனிமேல் தாங்க சாப்டணும்
சரி சரிங்க டின்னர் ரெடி பண்ணிட்டீங்களா
ஆஹ் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் சப்பாத்தி தான் நானும் செஞ்சிருக்கேன் சப்பாத்தி யும் முட்ட கிரேவியும் பண்ணியிருக்கேங்க
சரி சரிங்க
உம்
இத்தனாள் கூப்புல திடீர்னு கூப்பு ட்ருக்கங்க
அ இல்ல திலீப் னு சும்மா பாத்துட்டுருந்தேன் ஃபோன் பாத்துட்டு்ருந்தேன் அப்போ உங்கள ஞாபகம் வந்து சே அதனால கால் பண்ணே குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க என்ன பண்றாங்க இப்ப வேற ஸ்கூல் லீவ் வேற விட்டுட்டாங்க
ஆமாங்க ஸ்கூல் லீவ் விட்டே இப்ப முடிய போகுதே ஒ ரு மாசம் அவங்க கூட போதும் போதுன் ஆயிடுச்சிங்க
ஆஹ் ஆமாங்க
இப்ப எப்படா ஸ்கூல் ஆகும் அப்டிங்கிற மாரி ஒன்னா தேதின்னு போது சந்தோஷப்பட்டே இப்ப நாலாம் தேதின்றாங்க
அப்டியா பத்தாம் தேதினு சொன்ன மாரி இருந்ததே வெயில் ரொம்ப இருக்கு அப்டின்ட்டு பத்தா தேதினு சொல் செர் ஆமா வீட்லயே இருக்க மாட் டாங்க சும்மா ஃபோன பாத்து ட்டே உக்காந்துட்டு இருப்பாஙக ங்க ஃபோன்ல அந்த கேமு இந்த கேமுன்னு விளையாண்டாங்கன்னா நம் குழந்தைங்களுக்கு தான் கண்ணு கெட்டு போயிடும் இப்ப நெறைய இந்த ஒரு மாசத் துல நெறைய பாத்துட்டோம் நெறையா பேத் நெறைய குழந்தைங்க ஃபோன் பாத்து இந்த மாரி ஆயிடுச்சு அப்டின்ட்டு
ஆமாங்க ஃபோன பாத்துட்டு ரீல்ஸ பாத்துட்டு ஃபோனயே குடுக்குறது இல்ல ஒரு அவசரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ற குடுங்க அப்டின்னு சொன்னா கூட குடுக்க மாட்டேங்கறாங்க ஒன்ன டிவி ஒன்னா போனுதா
ஆஹ் வெளிய எல்லாம் போய் விளையாறது கிடையாது நானும் சொல்லிட்டே இருக்கே ஆஹ் வெளியே போய் விளையாடுங்க பசங்க கிட்ட ஆனா அவங்க வெளியே போயும் விளையாட மாட்டேங்கிறாங்க எல்லாமே நம்மளோ காலத்தோட முடிஞச்சு நம்மன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் விளையாடுவோம்
நம்மளுக்கு வீட்டுக்குள்ள இருந்ததே ஞாபகம் இல்லைங்க வீட்டுல உட்காந்த இவங்க மாத மாதிரி டிவி பா்த்துட்டு உட்காந்த ஞாபகமே இல்ல லீவ் விட்ட ஸ்கூல் விட்டு சாயந்திரம் வந்தா கூட வெளியிலதான் போய் விளையாடுவோம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழு மணி ஆயிரும் இப்ப ஏன் கொழந்தைங்க ட்டு பண்றாங்கன்ன தெரியல
ஆஹ் ஆமாங்க இந்த ஜென்ரேஷன் எல்லாம் அப்டி மாறிர்ச்சு இந்த ஜென்ரேஷன் அப்டி மாறிர்ச்சு இப்ப எல்லாமே போனு டிவி டிவி கூட பாக்கறது கிடையாதுன்ச்சு ங்கள எல்லாம் இந்த போன பாத்து த ரீல்ஸ் அப்
ரீல்ஸ பாத்தா அதே மாதிரி டான்ஸ் சாடுறது அதே மா மாதிரி சொல்றது
உஹம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க ஆமாங்க எங்க பசங்களையும் வெளிய போய் விளையாட எடுங்கன் சொன்னா விளையாடுஅவங்க அப்பா வந்தா மட்டு பேட் எடுத்து வச்சுட்டு வெளிய போய் விளையாடுறாங்க இதே நான் இருந்தேன்ன என்னி மிரட்டி போன வாங்கிட்டு உட்காந்து போன பாத்துட்ருக்காங்க
எங்க வீட்டுல எனக்குதான் பயப்படறாங்க என் போன தொடறது இல்ல உங்க அப்பா ஆபீஸ்லருந்து வந்ததுக்கு அப்றோ அவுங்க அப்பா போன தா எடுக்கறாங்க ஏ போன தொட்றதுக்கு பயோ மதிய ஃபுல்ல நா இருந்தா கூட எ போன எடுக்கறதில்ல ஆனா அவங்க அப்பா எ ப்பங்க எப்ப வருவப்பா எப்ப வருப்பாப்பான்னு என்னோட போன்ல இருந்து கால் பண்ணிட்ருப்பாங்க ஏன்னா வந்தா போன் பாக்கலா இல்லையா சாப்பாடு கூட வேண்டா ஃபோன் இருந்தா
ஆமாங்க அப்படிதா எங்க வீட்ல இருக்கு கால்ல டிஃ ஃபன் செஞ்சு வெச்சா பன்னெண்டு மணிக்கு வந்து சாப்பறாங்க
ஆமா நைட் எல்லா ஃபோன பாத்துட்டு கேம்ஸ் விளையாண்ட்டு காலையில எந்திரு க்கு முடியறதில்ல அவங்களுக் கு உம் கண்ணு எரிச்சல் வேற கண்ணு வலி இது எப்டிங்க
உம் அப்ப இனி அடுத்த மாசோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா எப் பிடி இவங்க ஸ்கூலுக் போய் படிப்பாங்க என்னன்னே தெரில
ம் இப்பத்துல இருந்தே கண்ணாடி போட வேண்டியதா
ஆ ஆமா பத்தரமா இனி நம்ம பாத்துக்குணு அவுங்ல ஸ்கூலுக்கு போயிட்டாங்ன்னா பிரச்சன இருக்காது ஸ்கூலு டூஷன் படிக்கிறது இத தா பண்ணுவாங்க ஸ் இந்த லீவ் விட்ட இ லீவு எப்போதா லீவ் விடுவாங்க நம்ம ஜாலியா இருப்போ சமைக்கிறதுலருந்து விடுதல அப்பி சொல்ட்டு சந்தோஷம இருப் போ எப்ப ஸ்கூல் த்த எப்போ ஸ்கூல் லீவ் விடுறாங்களோ அப்போ நம்ம தா ரொம்ப கஷ்டப்படுவோ
ஆமாங்க காலேயில இருந்து சாயந்தரோ முட்டு கிச்சன்லயே நிக்க வேண்டியதா இருக்கு இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டா கூட காலேலியே மொத் த்தமா சமைச்சிருவோ இப்போ இவங்க இருக்கிறதுனால காலேய்ல மதியோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நைட்டுக்கு அப்பிடீனு கிச்சன்லயே நம்ம வா ஒரு மாசோ ஓடிர்ச்சு
உம் நமக்கு ரெஸ்டே இல்ல மே மாசு தா நமக்கு ரெஸ்டுன் பாத் ஆ நமக்கு மே மாசந் தா ரெஸ்ட்டே இல்ல
ஆமா எப்படா ஸ்கூல் ஆகவோ எப்படா கெளம்புவாங்கங்கிற மாரி
ஆமா ஆமாங்க புக்ஸ் எல்லா வாங்கிட்டீங்ளா நோட்டு புக்ஸு
சர்ச்சுங்க நீங்க
ஆ நாங்ளு எல்லா பண்ணிட்டோங்க புக்கு பேக்கு எல்லா டிஃபன் பாக்ஸு புது ஸ்கூ ஆ ஸ்கூல் மாத்துறாங்களோ இல்லயோ வருஷா வருஷ பேக் மட்டு நல்லா மாத்துறோ
ஆமா ஆமாங்க யூனிஃபாம்ஸ் எல்லா புதுசு வாங்கனுங்களா செரிங்க நாங்க அளவு குடுத்துட்டு வந்தோ ஸ்டிச் பண்ணி இன்னு குடுப்பாங்க
அப்டி அதெல்லாமே எங்ளுக்கு ஸ்கூல்லே குடுத்துருவாங்க பேக்கு புக்கு எல்லாமே குடுத்து த்துருவாங்க அது ஆ ஸ்கூல் பேக்கு குடுத்துருவாங்க அதுக்குரிய ஃபீஸ் கட்னுமே ஆ நம்ம கடையில வாங்கர் கட இவங்ககிட்ட வாங்றக்கு கடைலேயே வாங்கிக்லாமே கடயாது வெல கம்மியா இருக்கு ஆ கடைலயே வெல கம்மியா இருக் க்கு இவங்கட்ட ஜாஸ்தியா போட்டு போட்ருவா போட்ருவாங்க ஆமாங்க ஃபீஸூ ஜாஸ்தி எல்லா ம் எல்லா சேத்தி அம்பதாயிர ரூவா வரு துரு ஸ்கூல் ஃபீஸு புக் க்கு அதுக்கெல்லாமே சே சேத்தி
எந்த சிலபஸ் படிக்றாங்க ஓ பரவால்லைங்களே அப்போ எத்தனாது படிக்கிறாங்க சிக்ஸ்துங்களா இப்ப ஃபோர்த் போறாங்க ங்க எழுவத்தஞ்சாயிரூவா வாங்கறாங்க
அப்பா
ஐசிஐசிக்கு
ஆ
இத்தனைக்கு பேக் அதெல்லா ஒண்ணுமே இல்லங்க யூனிஃபார்மெல்லா ஒன்னுமே இல்ல மெட்டீரியல் மட்டு குடு ப்பங்க நம்ம வந் வந்து வெளில குடுத்து ஸ்டிச் பண்ணிக்கனு
ஓ அப்டிங்களா இங்க எல்லாமே இவுங்ளே
வேனோட சேத்துங்களா இல்ல வேன் இல்லைங்களா
பண்ல
வேன் இல்லைங்களா இங்கையு வேன் இல்ல ஆனா புக் இது ஃபீ ஃபிஸ்ஸெல்லா இப்டி வாங்குறாங்க புக்ஸுக்கு மட்டு தனியாக மொதல்ல பதிமூணாயிரூபா கட்டணு ம்ம் தா
இதுக்கு நம்ம ஸ்கூல் நம் நம்ம படிக்கும்போதே பரவால்லைங்க
ஆம்மாங்க
ம் ஒரு செலவும் இருக்காது நமக்கு
அதுதாங்க
க நம்ம நம்ம அஞ்சு வருத்துக்கு ஒரு டைம் தா வேக மாத்துவோ இவங்க என்ன இவங்க என்னு ப்த்தா வருத்து பொருட்டு பேக வாங்கி படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா வஸ்தக்கு ஒரு டைம் பேக் டிஃபன் பாட் டிஃபனு வாட்ட்ரு பாட்டிலு இதை மட்டு வாங்கிக்கிறாங்க
எங்க வீட்டுல ஷூ ஆறு மாசோ தா இருக்கு
ஆ
சூர்ப்பிஞ்சிருக்கு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஷூ வாங்கணு அதா வேன்ல போயி்டட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போயிட்டு வராங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல
ஆஹ்
ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஊர்ல இருக்கிறதுனால நடந்துட்டு போனாஷ்கூலுக் அப்ப கூட ஒரு வருஷம் வைப்போ இவங்க ரொம்ப மோசோ இங்க வீட்டு முன்னாடி வேன் ஏறனா ஸ்கூல்ல போய் இறங்குவோ அங்கிருந்து வேன் ஏறனா இங்க வந்துடுவாங்க
ம்
ஆனா ஆறு மாச தா ஒருஷூல்
ம்ம்
ஸ்கூல் ஃபீஸ் கட்டியே நாம பாதியாயி
ஆ ஆமாங்க ஏன்னா இப்ப ரொம்ப வெலவாசி யா அதனால கண்டிப்பா நம்ம வந் ம் ஃபீச கட்டியே நம்ம ஒரு வழிபனிருவோ அதுக் தா நிறைய நமஸ் சேத்தி வைக்கணுங்கறது
ஆமா எங்கங்க சம்பளம் கம்மி எல்லா செலவுக்கு அதி கமா இப்ப வேல எத்தி தாங்க அந்த சம்பளத்த வச் ச்சு எங்க அந்த செலவு செய்யறது எங்க இருந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறது எங்க இருந்து சேமிக்கிறது
உம் அது கஷ்டம்தாங்க சேமிக்கிறதுங்கறிறது கஷ்டம்தா ரொம்ப
ஆனா கண்டிப்பா சேத்து வைக்கில நாலு முடியாதுங்க இல்லைங்களா
ஆமா இனி போக போக கிளாஸ் போக போக இனி எக்ஸைட்டே போகு
ஆமா
அது ரொம்ப இதாயிரும் அப்புறம் நம்ம தான் கடனை வாங்கி பீசை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கணும் அதனால இப்ப இருந்தே நம்ம கொஞ்ச கொஞ்ச சேர்த்தி வெச்சுக்கணும்
ஆமாங்க
ம் ம்
நீங்க சேவிங்ஸ் எல்லா எந்த மாதிரி செய்றீங்க
நாங்க சேவிங்ஸ் எல்லா இனி எதுவும் பண்ணல இனிமேல் தான் பண்ணனுங்க சேவிங்ஸ் ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கோம் எதாவது சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு அப்டி எதாவது பார் இத சீட்டோ இல்ல ஏதாது போட்டு வெக்லாம் அப்டின்ட்டுதான் இருக்கோம் ஏனா இப்ப போட்டு வச்சாதான் பெருசாக ஆக கொஞ்சம் எதாவது செலவாது வரும். படிப்புக்கோ இல இனி அடுத்து, அது எதுக்காவுது
ஆமாங்க
இப்பருந்தே கொஞ்ச கொஞ்சம ஏன்னா வெல வாசி அதிகமா இருக்கில் இன்னி வெலவாசி எல்லாம் போச்சுன்னா இன்னி நம்ம சேமிக்க முடியாது. கொஞ்ஞ்சமா இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சாதான் நமக்கு சேவிங்ஸ்.
என்ன செலவு எப்புடி இருந்தாலூ இருக் கட்டும் அப்டின்னு சம்பள வந்தாலு கஷ் சேவிங்ஸ் எடுத்து வச்சு
ஆஹ்மாங்க இப்ப ஒரு கடைக்கு போய், ஒரு கடைக்கு போய் பால் வாங்கனுனா நூறுவா ஆயிடுது என்ன வாங்கறோனேத்
ஆமாங்க காசு எப்டி தண்ணி மாதிரி போகுது. என்ன பண்றது, ஒன்னாந் தேதி சம்பளம் வாங்கினா ஒன்னாந் தேதி நைட்டுக்கே முடிஞ்சிடும்.
ஆமாங்க, அது என்னமோ உண்மைதாங்க. அதனாலதான் நம்ம, பாத்துு பாத்துு முன்னாடியே பாத்துு பாத்துு தண்ணி எப்படி நம்ம பாத்துு பாத்துு செலவழிக்கிறமோ, அதே மாரி இன்னிக்கு காசியு நம்ம, பாத்து பாத்தாங்க செலவலிக்கணும் அப்டி இருக்க வெலவாசி
நான் என் ஃப்ரெண்டுங்க போஸ்ட் ஆபிஸ்சு அந்த மாதிரி ஸ்கீம்ல எல்லா போட்டுருக்கேன் அப்டின்னு சொன்னாங்க ஆ நா கேட்டுட் ட்டு உங்ளுக்கு சொல்றேங்க எந்த இதுல போட்டிருக்கறாங்க நானு போய் இந்த மாதிரி ஏதாவு சேவ் பண்ணி வெக்லான்னு பாத்த ஆ நானு உங்க மாதிரிதா எதுமே சே
உங்ளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க போட்ருக்காங்கன்னு கேளுங்க
வாங்கிட்டு சொல்றங்க ஹா அப்ப நம்ம ரெண்டுப் பேரும் அங்க போட்டுக்குலா நம்ம இன்னு சேமிக்கவே ஆரம்பிக்ல அவங்க ஆரம்பிச் வச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு எப் அப்டி என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப் நம்
ஆமாங்க மாசோ மாசோ எவ்ளோ போடுறாங்க அப்டிங்கறத கேட்டு
ஆ சரிங்க கே டீட்டெய்ல்ஸ் எல்லா கேட்டுட்டு உங்களுக்கு அனுப்பி உட்றேங்க